சிஸ்டர் கேக்குதா ஓகே ச ச என்ன என்ன பண்ற என்ன பண்றீங்க
ஆ அதோ சும்மாதா உடக்காந்துருக்கோ நாளைக்கு ஸ்கூல் போறங்கள பசங்க எழு னிட்டு இருக்காங்க
சரி சாமாலா இன்னைக்கு சீரியலு கெடையாது
ஆ
என்ன படம் போட்டிருக்கான வேற தெர்ல
ஆ
வய் தெக்கா குடு
அதனால பசங்க எழுதிட்டு இருக்காங்க சோனோ ஒக்கா வெறி
எ எல்லாருமே எத்தன பசங்க நிறைய பேர் இருக்காங்களா சிஸ்டர் கேக்குதா கொஞ்சம் டீரை பண்ணுங்க சிஸ்டர் தவறே கேட்க மாட்டேங்குது எனக்கு ஏய் ஹலோ